ஹலோ
ஆ வணக்கம் தோழி
வணக்கம் எப்டி இருக்
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சாப்ட்டீங்ளா
சாப்ட்டே தோழி அ மழ வேற எங்க ஊர்ல இப்ப அதனால துணிய ஓடி இட்லி எடுத்துக்குட்டு இருந்தே தோழி
ஓ அப்டியா செரி செரி இங்க பாட்டு இங்க நேத்துப்பா கொஞ்சோ வந்தது சும்மா கொஞ்சோ தான் அ அதிகமா இல்ல இங்க சென்னையில ரொம்ப வெயிலா தா இருக்கு மழயே வருது இல்ல இங்க
இங்க மழ தா இப்பதா ஸ்டாட் ஆயிருக்குது தூரல் பெரிய தூரல் மாரி உம் உம் துணிய இப்பதா எடுத்துட்டு ஒடியாந்தே
உம் என்ன சமயல் பண்ணீங்க
இன்னைக்கு வெஜ் புலாவ்
வெஜ்
ஆ அது பண்ணி அ அந்த இது இருக்குல மீல்மேக்கர் அது சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபை மாரி
ஆ சூப்பர் சூப்பர் நீங்கதா சம்மயல்ல ரொம்ப ராஜாவுக்கு இல்ல
அய்யோ யோ நீங்கனுல்ல நறய பேரு இதேதா சொல்டாங்க என்னய அய்யோ எ பைய சொல்றா எல்லா நா குடுக்குற டிப்ஸு தா அத சொல்லி சொல்லியே அப்டியே நீங்க சமையல் கத்துக்கிட்டீங்ளே அப்டிங்குறா அவெ அய்யோ யொ பைய ஓட்றா என்னிய ஆ சமைக்கவே தெரியாது என்னைய பாத்து பாத்து இப்ப கத்துக்கிட்டிங்க அ ப்டின்னு ஓ பண்ணுது அது கிண்டல் பண்ணுது பாருங்க அய்யோ அய்யோ ஆ தெரியு தெரியு
சேர் செ அதுனாலதா சும்மா கலாய்க்குறாங்க
ல த இதலா தங்கிதானே வேல பாக்குறாங்க அப்ப ஆமாமா அப்ப வந்து எல்லா கத்து க்க வேண்டியதா
பொது சமச்சு சா ப்புட முடியுல்ல
ஆமா என்னயவிட எ பையல்லா நல்ல பிரியாணிலா சூப்பரா செய்வா
சூப்பர் சூ அவுங்களுக்கு சமச்சு சமச்சு பழகி போய்ருக்குல்ல
அந்த பேச்சுலர்ஸ் சமயல்லா நல்லாருக்குது சிக்கனு அ ஆஹ் பாத்தீங்கனா இந்த சிக்ஸ்டி ஃபைவா இருக்கட்டு ஆ அந்த கிரேவி செய்வோ முல்ல அதுவாருக்கட்டு எல்லாமே பாத்தா நல்லா டேஸ்டா செய்றாங்க
ஆ சூ
எனக்கே இன்னக்கி சாம்பார் வக்கலான் பாத்தே எப்ப பாத்தாலு செல் வெள்ளி கிழமையானா சாம்பாரு ஏனா வழுத் த்து போச்சு ஒரு மாரி செர் இன்னிக் சேஞ்சுக் வே இது மாரி செஞ்சு பாப்போ அப்டின்ட்டு ஆ பிரியாணி மாரிருக்குது அத் என்னமோ
ஆமா நல்லாருக்கும் அ அந்த மாரி
ஆ இது நீங்க செஞ்சிருக்கீங்ளா
ஆ வெஜிடேபிள் பிரியாணி செய்வோ அதா காய்கறிகள் எல்லாம் போட்டு இந்த பிரியாணிக்கு எப்டி செய்வோமோ அதே ஸ்டைல தா
நைட் ஊற வச்சே ஆ அப்பற என்னாப் பண்ண அ அந்த இது காலேல இந்த மில் மேக்கரு அதையு கொஞ்சோ ஊற வச்சுட்டு அத புழிஞ்சுட்டு அப் அப்டியே இது பண்ணிட்ட சிக்ஸ்டி ஃபைவ் மாரி தொட்டுக்கறதுக்கு இத வந்து என்னா பண்ண இந்த பச்ச மெளகா இஞ்சி அ புதினா கொத்தமல்லி அ ம் இதெல்லா அரைச்சு வச்சுக்கிட்டே பச்ச கலர்ல அப்றோ தேங் கா வந்து அரைச்சு பால் எடுத்து வச்சுக்கிட்ட
செரிக்கா சூப்
பாசுமதி ரைஸ் இருக் குல அத ஊற வச் சுசுகிட்டே அ வெங்காய இது பட்ட கிராம்பு போட்டுத் தாள்ச்சிட்டு நெய்யி நெய் ஊத்தி
வெங்காயம் வெங்காயமா செரி செரி
ஆ வெங்காயத்த வந் து நல்லா மெலிசா அரிஞ்சு நல்ல ப்ரௌனா அப்டியே லைட்டா கண்ணாடி பதோ ப்ரௌன் சொல்ல முடியாது கண்ணாடி பதத்துல வதக்கிட்டு
ஆ
அப்பறோ நம்ம அரைச்சு வச்சிருக்கோமல்ல அந்த பேஸ்ட்டு அதையு அதுலயே நல்லா வதக் கிரணு அந்த கிரீன் இதையு ம் வதக்கிட்டு இந்த தேங்காப் பால ஊத்தணு. இட்
செரிங்கக்கா
டம்ளர்னா ரெண்டர டம்ளரு ரெண்டு டம்ளர் பாஸ்மதிக்கு தண்ணி அவ்ளவா தேவப்படாது
ஆ
அதனால அத கொஞ்சோ ரெண்டு ஆ ரெ இப்போ ஒரு டம்ளர்னா ரெண்டு டம்ளரு கொஞ்சோண்டு கொஞ்சோ ஒரு ஆ கா டம்ளர் அர டம்ளர் கூட வச்சுக்கணு
இப்போ ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிதான ஊத்துவாங்க
ஆமா பாசுமதிக்கு அப்டி ஊத்துனாதா நல்லா இருக்கு ஈக்கி ஈக்கியா அழகா வரு
ஆமா எங்க அம்மா கூட சொல்லுவாங்க ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தணு அ ப்பதா அது அதிகமா கொழையா ம வரு அதிகமா ஊத்திட்டேனா கொழஞ்சு போயிடு சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க.
இத ஊத் ஆ ஊத்திட்டு நல்லா கொதிச்சோடனே தண்ணி கொதிச்சோடனே அரிசிய போட்டு நா வந்து அ ப்படியே கம்மியா ஒரு இதுலயே வச்சுப்ப மூடி போட மாட்டே ஒடனே குக்கர் எல்லா மூட மாட்டே அப்டியே அந்த அதுலயே வெந்தவுன்னே கதகதன்னு வருதா அப்ப அப்படியே குக்கர ஆஃப் பண்ணிருவேன் மூடிய போட்டு. அந்ததுலயே தம்முலியே அது வெந்துரும்.
அப்ப தனியா தம் க்கு வைக்கது இல்ல
ஆஹ் ஹ அதெல்லாம் வைக்க மாட்டேன் அந்த இதுலயே நம்மள தான் வெந்துருமே
ஆமா அது குக்கர்லயே ஆ எங்க பாத்தீங்கன்னா எங்க அம்மாலாம் ஆஹ குக்கர்லயே செய்ய மாட்டோம் டாங்க இந்த வெஜிடபிள் பிரியாணியா இருக்க ட்டும் இது நம்ம சிக் சிக்கன் பிரியாணியா இருக்கு போட்டு எது செஞ்சாலும் அம்மா அந்த இதுல தா லா தான் செய்வாங்க ஆமா அந்த பாத்திரத்த தான் செய்வாங்க குக்கர்ல செய்ய மாட்டாங்க
அது கொஞ்சம் ஆளுங்க நெறையா இருந்தா நம்ம அது மாதிரி செஞ்சுக்கலாம் ஆள் கம்மியா இருக்கற அதனால என்னத்துக்கு அத வேஷ்
எத்தனை பேருக்கு சமைச்சீங்கக்கா நீங்க ரெண்டு பேருக்கா சேர் சேர்
அதுனால எது க்கு அதுல போய் செஞ்சுக்கிட்டுட்டு இது லேசமா ஒரு டம்ளர் வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊத்தி
ரெண்டு பேருக்குன்னா போதும் அவ்வளவே
ஆமா மா அந்த இன்னும் கொஞ்சம் சாதம் இருக்கு சாப்பிட்டது போகவே
உங்களுக்கு எத்தினி பசங்க க்கா
பசங்க அ ரெண்டு ஒரு பொண்ணு ஒரு
சேர் சேர் பொண்ணு எங்க இருக்கறாங்க
ரெண்டு பேருமே வெளிநாட்டுல இருக்காங்க
ரெண்டு பேருமே வெளி நாட்டுல தான் இருக்கு
ஆமா ஆமா ஆமா
கல்யாணம் ஆயிடுச்சுல ரெண்டு பேருக்கும்
இல்ல இல்ல இப்பதான் ஒரு மூணு மாசத்துல இப்பதா அடுத்த மாசத்துல பொண்ணு வந்துரும் அதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ட்டு பையனுக்கு அடுத்தது
அவங்க ரெண்டு பேர் தனித்தனியா இருக்காங்களா
ஒரே ரூம் தான் எங்க ஊருக்கார பொண்ணு ஒரு பொண்ணு இருக்குது அங்க
சேரி சேரி
சேர்ந்து இருக்கிறாங்க இப்ப எங்க தெருவுலயே அடுத்த தெருவு வந்த பொண்ணு அவங்களாம் அங்கதான் வேலை பார்கறாங்க அவங்க மாமியாரு அங்க முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்தாங்க அப்புறம் இவங்க போகவும் இவங்களோட செரி மருமகளையும் அனுச்சிடுவோம் என்று தைரியமா அ னுப்ச்சு விட்டாங்க அப்புறம் எல்லாம் சேர்ந்து நம்ம நம்மளுக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்கும்ல்ல என் பொண்ணுக்கும்
ஆமா கரெக்டு ஏன்னா இப்போ நம்ம யாராவது இருக்காங்கன்னா நம்ம தைரியமா இருக்க
ஆமா அதுவும் நல்லா என்னை விடவே நல்லா பாத்துக்குது அந்த பொண்ணு பிள்ளைங்கள ஆமா சூப்பரா பாத்துக்கு ங்க இப்ப கொஞ்சம் பையன் வெளியில போயிட்டு லேட்டா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கும் எங்கட என்ன காணாம் காணாம் அப்படின்ட்டு அப்புறமே அவனும் கரெக்டா போயிருவான் கடைக்கு எதுவும் போக சொல்லுவாங்க ல்ல அப்ப போயிட்டு போன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்புறம் அவன் போயிருவான் கரெக்ட் ஹ போனனேதான் அதுக்கு ரெண்டு தூங்கக்குங்க நிம்மதியாவே
ஆமா அது ஒரு இருக்கணும் இல்ல கூட இருக்கிறவங்க தெரியில லேட்டா வந்தாங்கன்னா ஒரு பதட்டம்
நிம்மதியின்னு வச்சுக்கோங்க இந்த பொண்ணு இருக்கனால செர் பாத்துக்குது நல்லா பிள்ளைங்களா அப்டின்ட்டு போன வருஷ் இப்பங்கூட ஆ எல்லா வந்தாங்க தீபாவளிக்கு நா மூணு பேர் சேர்ந்து வந்துட் ட்டு ஒரு பத்து நாளு என்னுமோ பத்து பதிஞ்சு நாள் இருந்தாங்க இருந்துட்டு திருப்பி போனாங்க
செரி
ம் இப் ப அடுத்த மாசத்துல வந்து ரெண்டு பேருமே வந்துருவாங்க அவுங்க வீட்லயும் போதுன்டாங்க எல்லா மூணு வருஷோ இருந்துட்டாங்க ஆமாமா போதும் நீ வந்துரு அதுக்குள்ள அந்த பாப் பொண்ணுக்கு ஒரு பைய இருக்கான்
அப்டியா பையனா பெரிய பையனா சின்னப் பையனா
அது போவேல சின்ன பையனாதா இருந்தான் அஞ்சு வயசு இருக்கும் இப்ப எட்டு வயசு ஆவுது அவுங்க மாமியாரு அங்க முப்பத்தஞ்சு வருஷத் இருகாங்கல்ல அவுங்க பையன பாத்துக்கிட்டாங்களே
அம்மா
இவுங்க பையனா அ அவுங்க பாத்துக்கறாங்க
எப்டி அஞ்சு வயசு கொழ்ந்தனா அது குட்டி கொழ்ந்தல்ல
ஆமா அப் மாமியாரு கூட அவய ரொம்ப இதா இருப்பான் ஒட்டிக்கிட்டு இருக்கனால மாமியார் இருந்தா போதுன் நனைக்கிறா
ஆமா அது கூடையே இருக்றாங்கல்ல அதுனால பாஸ்
ஆமா தள்ளி இருந்தா இருக்காது எல்லா ஒரே வீட்ல இருக்கறனால அ அந்த அவுங்க வீட்டுக்காரு வேற கொஞ்சோ காலு ஊனோ அவர்க்கு அதனால அந்தப் பொண்ணு நம்ம போனா கொஞ்சோ ஃபேமிலியா இது பண்லா அப்டின்ட்டு
ஆமா
ஆ இப்ப வரா அவா இப்ப பரவால்ல அதனால திருப்பி வராங்க
இப்போ அவளோக்கா போனதுனால இப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு
ஆமா ஏதோ பெனிஃபிட்
சம்பந்தியா ஒரு வீடும்
ஆமா உம் அவங்க மாமியார் அவங்க கொடுக்குற காசை ஆமா அவங்க வந்து சேர்த்து வச்சு அந்த அம்மா அவங்க சம்பாதிச்சது இவங்க சம்பாதிச்சதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு வீடு கட்டிக் குடுத்துருக்காங்க அந்த பொண்ணு ஆஹ்
ஒண்ணு வீடு கட்டிட்டு இருந்தாலே நிம்மதி இதான் அதுக்கப்புறமா எந்த வேலை கூட நம்ம சில்லறையா இந்த நம்ம ஊர்லயே ஏதாவது ஒண்ணு பண்ணி கூட சாப்பாடுக்கு இது பண்ணிக்கலாம் நம்மளுக்குனே ஒரு சொந்த வீடு இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை பிரச்சனையே இல்லை அது இருக்கணும் எப்பவுமே
ஆமா அவர் கட்டி கொடுத்துருக்கறாங்க அதனால பிரச்சனைல்ல வந்தா அந்த பொண்னு பாட்டுக்கு இருந்துக்கும் ஏன்னா அவரு எப்படி கருங்கறனால அவங்களுக்கு அவங்க அம்மாக்கு ஒரு வருத்தம் பொம்பளை பிள்ளையை கட்டி குடுத்துட்டாங்க அந்தம்மா பையன் இப்படி இருக்கானே வேலை செய்ய முடியாது அவனால அப்படின்ட்டு செரி மருமக இவங்களும் போய் சம்பாதி சொன்னாங்க மருமவளையும் ப்ப அனுப்ச்சுட்டு அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை செஞ்சுட்டாங்க
செரி செரி நல்லதுக்கா அது ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்க செட்டில் ஆக்கி என்னன்னு எனக்கு
அதாவது வாழ்க்கையில ஒன்னு இழந்து தான் இன்னொன்னு கிடைக்கும்
ஆமா நம்ம நல்ல மருமக க கெடச்சிருக்கா
ஆமா அந்த பொண்ணு ரொம்பவு பேசாது யார்ட்டையு அமைதியா இருக்கு பாவோ ஏம்பிள்ளைகளோடையே ஏ அது அதுக்கு யாருங் கெடயது கூடப்பெறந்த நம்மளா இது ரெண்டு தம்பி தங்கச்சி மாரி அது ப ஒரு பழகிருச்சு நல்லா
ஆமா அதுவு மூனு வருஷமா கூடியே ஒரே இடத்ல இருக்காங்கன்னா
ஊருக்கு வந்துட்டு இதுங்க போலையோ என்னன்னா உடனே அழுகுது அந்த பொண்ணு ஆ அவ்ளோ பாசமா ஆயிடுச்சு உங்களோட இ இதுங்களு அவுங்க வரலன்னா போன தடவ கொஞ்சோ லேட் ஆயிருச்சு டிக்கெட் மாறி மாறி வந்துருச்சு ரெண்டு பேத்துக்கு அதுல பத்தீங்கன்னா அந்த பொன்னு அழுதுருச்சு இதுங்களையு பாக்குறே அழுதுருச்சு அந்த அக்கா வரல அப்றோ வராங்கலா அப்டின்னு அழுதுருச்சுங்க அப்றோ அவுங்க போயிட்டு சாப்பிடது நல்ல கொள்ளலாம் அந்த பொண்ணு அப்டியே இருந்துச்சு அப்றோ அவுங்க வீட்ல உள்ளவங்களா எல்லா பாத்து செரி இது போனாதான் நல்லதுப்பா இங்க இருந்துட்டு பாவோ அழுகுதுன்னு சொல்லி அவுங்க வீட்டுக்கார எல்லா கன்வீன்ஸ் பண்ணி அப்றோ அனுப்பிச்சுவுட் ட்டாங்க போனாரு உம் போணுச்சன்ன பொண்ணு ஆனா எடயில போயி அவுங்க வீட்டு ட்டுக்க அவுங்க மாமியார் அங்க இருக்கலயே இவுங்க எல்லாரையு கூட்டிகிட்டு வந்து சுத்தி காமிச்சட்டாங்க நா பாருங்க இன்னு போ முடில்ல
ஆமா சேரிக்காக்கா நம்ம தொடர்ந்து பேசலா
முடிஞ்சிருச்சா ஓகே ஓகே ம் பன்னெண்டு வந்துருச்சா